ப்பா
வணக்கம்
வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் நா உங்கள் பொண்ணு ம் நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நலம் நலம்
ம் ஏ தூய தமிழ்ல பேசுறீங்க
சில காரணங்களால அப்டி பேசலாம்னு தோணுது
ஓகே ஓகே ஏ படிப்பு வந்து இனிமேல் தா வந்து ஓப்பன் பண்ண போறாங்க இனிமேல் தா போவே
என்ன படிக்கிறீங்க
நா வந்து இப்பதா யூ ஜி முடிச்சுருக்கே இனிமேல் தா பி ஜி போகணு நீங்க என்ன பண்ணிட்ருக்கீங்க
பி ஜி கா ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஒர்க்கா என்ன ஒர்க் பண்றீங்க
ம்மா
ஆ
ட்ல ஒர்க் பண்ணிட்ருக்கே
ஓகே ஓகே உங்க போன் நீங்க பக்கத்துல வச்சு பேசுங்க போன எடுத்துட்டு பேசுனீங்கன்னா எனக்கு கேக்காது
இல்லேல்ல அது இப்ப சரியா இருக்குன் நெனக்கிறே
ஆ ஆக்கே இன்னிகி சண்டேதான எதும் ஸ்பெஷல் இல்லையா
நார்மல் டேஸ் மாரிதா எப்பவும் எங்க டே போவோ
ஓ யா அப்டி
நம்ம வீட்ல வந்து கொஞ்ச சிலிண்ட்ரு இல்லாம
அ
அ அது சிலிண்ட்ரு இருந்திருந்தா நாம்ம எதையாவது வாங்கி சண்டே ஸ்பெஷலுனு சமைக்கலா சிலிண்ட்ரே இல்லாததா இந்த சண்டேயோட ஸ்பெஷல்
ஆ ஓகே ஓகே வேற எங்கியு வெளிலலாம் போலயா
எம் பொண்ணு மொபைல வச்சு நோண்டிட்டே உக்காந்துருக்கு எம் பையனு ஃப்ரெண்டு வீட் டுக்கு போயிட்டா இதுல எங்கருந்து வெளிலப் போறது
அவ வெள்ள கூப்ட்டு போனா வருவாங்கல்ல
அம் போகணு டாப் ஈவினிங்க்கு மேல எங்கியாவது போலானு இருக்கே
ஆ ஓகே ஓகே அது வெள்ள போமா வெள்ள போவீங்ளா வேற எங்கியாச்சு போவீங்ளா
ஃபிரெண்டு வீட்ல பங்க்ஷனாமா -
ஆத்துவு இன்னொரு வீட்டுக்குதா போனு இப்ப
ஆமா என்ன செய்றது வங்க்ஷனு அட்டன் பண்ணி ஆகனுமில்லையா
ஆமா ஓகே ஓகே.
ந உங்களுக்கு என்னைக்கி காலேஜூ எதாவது சொல்லிருப்பாங்களா
ஆ காலேஜ் வந்து இந்த வீக் நெக்ஸ்ட்டு வீக்
ம் ஓகே
ம்
இங்க ஸ்பெஷல் எல்லா என்னா சமையல் ஸ்பெஷல் என்னா
எங்க வீட்ல வந்து லெமன் சோறு மாத் லெமன் சோறு செஞ்சு அதாச்சு செய்வோ தொட்டுக்க
இந்த வீட்ல ஸ்பெஷல் அலா லஞ்ச்சு சாப்படலையா
ஆ அ இல்ல அப்பப்பதா சண்டே இந்த மார்லா சாப்பிட மாட்டோ எப்பையாச் தோணுச்னா திடீர்னு வாங்கி சாப்டுவோ
இந்த ஒரு குறிப்பிட்ட டேலாதா சமைக்கணு ஸ்பெஷலு அப்பிடியெல்லா ஒன்னு இல்ல நமக்கு எப்பத் தோணுதோ அப்பிடி சாப்ட்டுக்கன் நன் ஏனா அந்தியா கூட இருந்தர்லா
புரிலா
சண்டேல அமைதியா கூட இருந்திரலா ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு
ஆமா ம் அப்போ நீங்க என்ன பண்றீங்க
கொஞ்ச ஒர்க்கு பாத்துட்டே இருக்கே
அ
இத்துலதா கவன வச்சிருக்கணுமில்ல என்னப் பண்றது
ம்
அ எந்த வேலப் பாத்தாலு அப்டியே ஒர்க்கியு ஒரு சைடு பாத்துகிட்டே இருக்கணு
ஓகே ஓகே அப்பறோம்
எதுவு லீவு லீவே முடிய போகுது எல்லாருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்சிருச்சு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிய போகுது எங்கியுல்லா போகலையா நீங்க
எங்க வீட்ல எங்கயு கூட்டிட்டு போல சும்மா கூட்டிட்டு போனாலு போர் அடிக்குது அது சும்மா வீட்லயே இருந்துரலா ஜாலியா
ம்
கூடிட்டு போனா உடம்பு சரியில்லாமாதா ஆகுது
லைப்பு அப்டி எல்லாருக்கு இருந்துட்டா நல்லாருக்குமே
ம்கும் அத நாங்க அப்டி மாட்டிகிட்டே எங்கேயு கூட்டிட்டு போகாதனால நாங்களே இப்டி எங்கள சா எங்கள சமாதானப்படுத்துக்கிறோ
ல்ல இப்பத்தானே சொன்னீங்க உங்கள அழைச்சிட்டு போனாலு ஏதாவது உடல்நிலை சரியில்லாம போகுது அப்படின்னு சொல்லி
அது செல நேரன்தா
ம்
அது அப்பாக்கு அழசிட்டு போனல்லா அப்டியாகுது எப்பமே அழைச்சிட்டு போனா அப்டியா செய்யாது
அப் னா கர்ட்டு கர்ட்டு சரியான வார்த்த சொல்லிட்டீங்க ஒரு வார்த்தனாலு
ம்
ப்படி பழகிட்டா எதுவு செய்யாது பழக்கம் இல்லாம அப்பப்ப அழச்சிட்டு போறதுனால சரியில்லாமா போது உடம்பல்லா
ம் அப்பறம் ன்னா சாப் காலையில ன்னா சாப்ட்டீங்க
மாலை உணவு இல்ல சண்டேனால மெயின் ஸ்பெஷல் கால உணவ லீவ் வுட்டாச்சு
ன்னாங்க மத்த டைம்லல்ல சாப்ட்டுருவீங்களா
எது இருக்கரத சாப்ட்ருவோ அதா சொன்ன இல்லையா இந்த சிலிண்டர் இல்லாத ஒரு பிரச்சனனால கொஞ்சம் அப்டி இப்டிதான் போகு சிலிண்டர் வந்துட்டா கொஞ்ச சரியா போகு
ம்
இன்னைக்கி மீனு வாங்கி சமைக்கணு அப்படிங்கிற பிளான் தா மைண்ட்ல போயிட்டே இருந்தது
ஆ
ஆனா சிலிண்டரு இல்லைங்குற ஒரு தாட்டு வந்ததுக்கப்றோ அந்த பிளானு ட்ராப் பண்ணியாச்சு
சிலிண்ட்ர் புக் பண்ட்டீங்களா
நேத்து எப்ப எங்க யாருக்கு எந்த நேரத்துல வருதுன்னு தெரியல இல்லையா அதனால மேக் பண்றத தவிர வேற ஆப்ஷனே கெடையாது
ஓகே ஓகே ஹாம் உங்க பைய எங்க போயிக்காரு
யே அவுங்க ப்ரெண்டோட அப்பா டெத்து அதனால போயிருப்பாங்க
எங்க இவ்ளோ நேரமா
ஆனது நேத்தே ஆயிட்டாங்க. இருந்தாலு அவுங்கம் ஃபேமிலில யாரோ ஃபாரின்ல இருந்து வந்துட்டு இருக்காங்க. அதனால வெயிட் பண்ணி இன்னிக்கி இறுதிச்சடங்க பண்றாங்க. அது வரிக்கு இருந்துட்டு வேறேன் சொல்லிட்டு போயிர்க்காங்க. நண்பர்கள்ல எது முக்கியமோ இல்லையோ இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுனால இந்துட்டு வரட்டு. இதெல்லாம் இந்த வயசுல பழகிக்க வேண்டிய ஒரு விஷ் யங்கள் எப்ப எந்த எடத்துல யாருக்கு மரியாத குடுக்கணுங்கறது எல்லா இது மூலியமாதா தெரிஞ்சுக்கணு. நாலு எடத்துக்கு போயிட்டு வர்றப்ப நல்லது எப்பிடி நல்லபி நல்லது நடக்கற எடத்துக்கு போயி ட்டு நால் நல்ல விஷ்யத்த கத்துக்கறாங்களோ அது மாரி துக்க வீட்லயும் போயி துக்கத்துல இருக்குற மனுஷருங்களுக்கு ஒரு ஒருத்தர் எப்பிடி ஆறுதல் சொல்றாங்க. என்னென்ன செய்றாங்க எல்லாத்தி தெரிஞ்சுக்கிறது எல்லாமே நல்லதுதா. இன் சொல்ல போனா என்னோட சின்ன வயசுல இருந்தே அந்தப் பழக்கோ என்ன எங்யோ அழ சிட்டு போனது கெடையாது அதுனாலே இப்ப வரிக்கு நா ரொம்ப தயங்குவே. இப்ப ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு போணுன் சொன்னா கூட திருமண நிகழ்ச்சி ஒரு பங்க்ஷன் எதுஸ் சொன்னாலு தயங்குவே. இல்ல ஒரு துக்கத்துக்கு போய் நிக்க கூட எனக்குள்ள ஒரு தயக்கொ இருந்துகிட்டே இருக்கு‌. எப்பிடி பண்ணணு என்னா செய்ணு யார்ட்ட எப்பிடி பேசணு அப்டிங்கறது தெரியாது. அந்த தெரியாததுனாலயே பசங்களல்லா அப்படியே செரி நீங்க போய் பழகிக்கிங்க அப்டினு உட்டுட்டே.
இப்ப போய் நீங்க பழக்கிட்டிங்களா?
ரொம்ப யோசிப்பே ஏனா என்னவ் எப்பிடி உள்ளுக்குள்ளதா யோசிப்பே எப்பிடி போய் அங்க நடக்கணு எப்பிடி ஒரு மனுஷர சந்திச்சு பேசணு அப்டிங்கறது தெரியாததுனால கொஞ்சோ ரொம்ப தயங்கி யோசிச்சுதா போறது. ஆனா துணிஞ்சு எறங்கிருவே. ஏனா நம்பவ் சின்ன வயசு கெடையாது. யோசிச்சு எட்டி வெக்கிறதுக்கு. போய்தா ஆகணுன்ற சூழ்நில. போய் நின்னுட்டு அப்பிடியே கண்ணாலியே யாரு என்ன செய்றான் பாத்துட்டு அதுக்கு தவுந்த மாரி செஞ்சு உட்ருவே. எங்கியா இருந்தாலு.
ஓகே ஓகே அ பழக்கிட்டிங்க.
ஓடுது. கண்ணால பாத்தே பழகிகிட்ருக்கோ. பழக்கப்பட்டுகிட்ருக்கோ.
ஓகே.
ம் ம்.
அப்றோ இப்போ என்னா செஞ்சிட்டு இருக்கீங்க?
லடுக்கு தடுக்கி
ஹலோ?
உங்க கிட்டதா உரையாடிட்ருக்கேல்ல.
ஓ அப்படி.
ம்.
ஒகே ம் ம் இப்போ சிலிண்ட்ரு இல்லாம் மத்யான்த்துக்கு என்ன சமைப்பீங்க அப்போ
ஹலோ
எதாவது சாப்பிட வேண்டியதா அது அந்த டைமுக்கு என்னாவ்து யோசிப்போ
மணி ஆல்ரடி ட்வெல் தேட்டி ஆயிடுச்சே
மேல லஞ்சு சாப்பிட போறோ நாங்க ஒரு தோஷ்டு சாப்பிறதுக்குள்ள டூ டூ தேட்டி அதிகபட்சம் ஆயிடோ அது வரைக்கு டைம் இருக்கு பாத்துக்கலா
ஓகே ஓகே நீங்ளு பெசாம் லெமன் சாதோ செய்யிங்களே
என்னது
அது நீங்களு பெசாம லெமன் சாதோ செய்ங்களே
லெமன் சாதமா
ஆ
நல்ல ஐடியாதா பாக்கலா லெமன் சாதத்துக்கு என்ன சைடிஷ் உங்களுக்கு வெக்க தெரியு
எனக்கு பொட்டேடோ தா தெரியு
ம் என்னென்ன செய்யலானு தெரியுமா
செரி ஒர் நிம்ஸிருங்க எங்க அம்மா கால் விற்றாங்க ஹலோ